ஹலோ
சொல்லுமா என்னமா பண்ற
இந்தாதாமா அங்கதாம்மா அப்டியே போய்கிட்டு இருக்குமா நீங்க என்ன பண்றீங்கமா
நானா நா வாக்கிங் போயிட்டுருக்கே
நானு அதே தாமா செஞ்சிட்டுருக்கே என்னமா முடிசிர மாதிரி நம்ம ரெண்டு பேர் நம்ம ‌ரெண்டு ‌பேர் ஸ்டேம்மா பண்ணிட்டுருக்கோ
அட பார்ரா எ எவ்ளோ நடந்திருக்க எவ்ள நேரோ நடந்திருக்க
நான் இப்போ ஒரு டென்ஸா ஒரு பத்து நிமிஷமா நடந்துட்டு இருக்கே
பத்து நிமிஷமா நடக்குறியா சேரி சேரி
ஆமா இதுவு கொஞ்சோ நல்லாதா இருக்கு ஒடம்புக்கு ஆரோக்கியோ சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒன் அவர் நடக்க சொல்றாக
ஒன் அவர் நடக்குறியா டெய்லி
டெய்லி‌ இல்ல நெனக்கிறப்ப நடக்கிறதுப்பா
ம் வெயிட் லாட் வெயிட் லாஸ் டிப்ஸ் போட்டா ஃபாலோ பண்ண மாட்டியா
என்னம்மா எல்லா ஃபாலோ பண்ணிட்டு தாப்பா இருக்கே அதுல பாரு நான் ஃபாலோ பண்ணறதுல்லா உனக்கு டிக் பண்ணி அனுப்பிருக்கேனா இல்லையா பாரு யாருமே உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல நா மட்டும்தா ரெஸ்பாஸ் பண்றே
நீனா டெய்லி பண்ணலையே என்னைக்காவது ஒரு நாள் பண்ணா என்ன அர்த்தோ‌
நீ நீ வந்து திட்டுவியோன் தான்‌மா நா பண்ணலமா தண்ணி மட்டு தா தண்ணி மட்டு‌ தா நா குடிக்கிறே கரெக்ட் தா தண்ணீ குடிச்சர்றே அதே மாதி ஒவொர் நாள் கரெக்டா ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லா கரெக்டா எடுத்துர்றே
ம்
ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கெல்லா பாத்துக்க இன்னைக் காலைல இருந்தே நா சாப்ட்றவே இல்ல
அப்டில்லா இருக்க கூடாதே தப்பு அதுக்குதானே இதுவே குடுக்குறே டிப்ஸ் குடுக்குறதே அதுக்குதா இதெல்லா கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்னு சொல்லி தானே குடுக்குறே அப்பறோ பண்ணலேன்னா என்ன அர்த்தோ அப்பறோ எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுவோ வா வான்னு எதுக்கு கூப்புர்ற
இல்லப்பா அது ஒரு மூள்ல ஒரு மூள்ல வந்து நா அத வந்து செய்றே அப்பறோ வந்து அது அந்த எடத்துல வரயில கரெக்டா அது வரையில ஏதாச்சு வேல குடுத்துர்றாங்க வேல குடுக்கயில அத நா மறந்துர்றே
அப்பல்லா சொல்ல கூடாது என்ன வேலருந்தாலு மைண்ட்ல இத வச்சுக்கணு அதுக்காக தா டெய்லி ஒண்ணு ஒன்னா அனுப்பிக்கிட்டு இருந்தே
இந்தா இப்ப பாருங்க நீங்க சொன்ன வாக்கிங்க நா கண்ட்னியூ பண்றே பாத்தீங்களா இல்லையா
ஆமா அத டெய்லியில பண்ணணு எவ்வளோ நடந்தேன்னு ஆர்ட் பு ஏத்த சொன்னேன்ல்ல ஸ்டெப்ப வந்து கவுண்ட் பண்ற ஆப்ப ஏத்து அப்டின்னு சொன்னே
ஆமாமாமா அது ஏத்த சொன்னீங்க நா மறந்துட்டேம்மா
ஆ மறந்தினா அப்ற என்ன பண்றது ஏன்னா நடக்கறது அதுலதா தெரியு ஏ போன கைல வச்சுட்டே நடந்தீனா ஒரு நாளைக்கு நீ எவ்ளோ நடந்திருக்க அதுலே வந்துரு லிஸ்ட்டு
ஆமாமாமா இனிமே கரெக்டா அடுத்து நாளைல இருந்து பாருங்க நா கரெக்டா ஃபாலோ பண்றே பாருங்க
நா டெய்லி ஓங்கிட்ட போன்ன அடிச்சே கேப்பே நீ மெசேஜ் எல்லா பண்ணவேணா ஃபோன் அடிச்சு கேப்பே ஒழுங்கா என்னென்ன ஃபாலோ பண்றனு கரெட்டா சொல்லிறணு
ஆ கண்டிப்பா ஃபாலோ பண்றே நாளைலருந்து கண்டிப்பா ஃபாலே பண்றே நீங்க வந்து டெய்லி எனக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கி என்னனே தெர்ல இன்னைக்கி பேங்குல பயங்கர கூட்டோ இன்னைக்கி பேங்க் ல ஒரு நக திருப்லா அப்டின்ட்டு போனனா போனா அங்க இன்னைக்கி காலையில பத்து மணிக்கி போனமா
உம்
போயிட்டு இப்போ ஒரு நாலு மணிக்கு தா வந்தே அவ்ளோ கூட்டோ இன்னைக்கி பேங்க்ல என்னா விசேஷோ என்னானே தெரியல
மத்யானோ சாப் பாடு
அதுனாலதா சொன்னே இப்ப நா காலையிலந்து சாப்டவே இல்லனு
காலையில பத்து மணிக்கி தானே போயிருக்க பத்து மணிக்கு சாப்ட்டு போயிருக்கலாம்ல
நாலே நாலு இது சாப்ட்டமா அ பலாப்பழோ அதமா இன்னைக்கி காலைலருந்து அதுக்கெடையில ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு டீ குடிச்சமா அவ்வளோதாமா இன்னைக்கி சாப்பாடு எனக்கு
ப்றோ ஒனக்கு டயட்டே தேவையில்ல ஓ ஒடம்பு கொறஞ்சிரு ஆனா ஆரோக்யந்தா இருக்காது
ஆனா அப்டிதாம இருக்கு நெ ஆனா இன்னைக்கி ரொம்ப டயர்டாயிருச்சி எனக்கு நா ஒரு மூன்ற மணிக்குலா பாத்தீங்கனா எனக்கு ஒடம்பே ரொம்ப டயர்டாயிருச்சி கரெட்டா அப்பதா பேங்குல கூப்புட்றாங்க சேரி நா ஏதாச்சு போய் சாப்ட்டு வந்துர்லா அப்டின் நெனச்சிட்டு கெளம்பலான்ருக்கே ஏ வாங்க அப்டின் சொல்லி கூப்டாங்க சேரின் பாத்து அப்றோ போயிட்டு முடிச்சிட்டு ஒரு நால்ர மணிக்கிதா வீட்டுக்கு வந்தே வந்துட்டு குளிச்சி அப்டியே ஃப்ரஸ் அப் ஆயிட்டு இப்டியே வந்து சேரி இப்டியே பேசுவோ அப்டின்ட்டு
சேரி
நீங்க எப்டி டயட்லா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன கேட்டீங்களே நீங்க பண்றீங்களா மொதல்ல
நா கரெட்டா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்ருக்கே வேற குரூப்லோ கரெக்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்ருக்கே
வேற குரூப்பா
ஆமா அந்த குரூப்ல எல்லா ஆக்டிவா இருக்கு நீட்டா வந்து அட்டணன்ஸ் போடுதுக சொன்னதெல்லா கரெக்டா பண்ணுதுக மூணு புள்ளையதா இருக்கு சிறப்பா பண்ணுதுக
என்னம்மா அப்டி சொல்ற எங்கள மட்டு அந்த குரூப்ல சேக்கல
நா போட்டேனே இந்த குரூப்ல போட்டேனே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையே அதுனால நா விட்டுட்டே யாராது ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருந்தா அவுங்கள தூக்கி அந்த குரூப்ல போட்ரலானு இருந்தே அனா யாருமே ஃபாலோ பண்லையே
நீங்களே அடுத்த குரூப் போலாமாமா
இந்த குரூப்லயுந்தானமா இருக் கே இந்த குரூப்லயு டிக்கலா போட்டேனேமா இந்த குரூப்லயு மெசேஜ் பண்ணேனேமா நீங்க தானமா ரெஸ்பான்ஸே பண்ணல
நீங்க வந்து கரெக்டா தாமா பண்ணிகிட்ருக்கீங்க நாங்க தாமா கொஞ்சோ மிஸ்டேக் பண்றோ என்னவா பண்றது ஒரு ஒரு ஒரு வாழ்வுன்னு ஒன்னு இருந்தா ஏற்றம் தாழ்வு எல்லா இருக்கத்தானே செய்யு
இருக்கூ இரு
கரெக்டாவே கரெக்டாவே போனா அது எப்பிடி கரெக்டா இருக்குமா கொஞ்சம் மேடு பள்ளம்
சேரி இது வரைக்கூ நடந்தத விடு இன்னையில இருந்து நீ நாளைக்கி விடியிற விடியிறதுலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ உனக்கு தனியாவே நான் அனுப்புறே
ஓகே இது ரொம்ப நல்லாருக்கு நா நாளைலேர்ந்து கரெக்டா ஃபாலோ பண்றே
ட்ட குரூப் இருக்குல்ல அந்த கோட்ட குரூப்ல அனுப்புறே
ஆ அது கொஞ்சொ ஹெட்டிங் கொஞ்சொ பெருசா போடும்மா ஏன்னா நா தேட வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு கொஞ்சொ ரிஸ்க்கா இருக்கு
தேட வேண்டியதா தேட வேண்டியதா இருக்கும் ஒனக்கு பின்பன்னி வச்சுக்கோ
இப்ப ரெண்டு மூணு குரூப் சேந்திருக்கம்மா அந்த குரூப்ல்லா வந்து பவர்ஃபுல்லா தெரியுது எனக்கு பாக்கையில இது வந்து கொஞ்சொ இதுவா தெரியுதுமா அதனால கொஞ்சொ ஹெட்டிங்க மாத் அ
பேருவையீ நீயே ஒரு ஸ்மைலி எல்லாம் போட்டு வுடு நீயே ஒரு பேரவையீ யாரு வேணான்ஞ் சொன்னா
ஆ ஆமா ஆமா செய்யலாம்ல ஆனா நா அத யோசிச்சன்ன
ஆ ஒனக்கு எப்புடி புடிச்சிருக்கோ ஆ யோஸ்ச்சு பண்ணு செய்ய கூடாது இது யோசி க்கிறதோட விட்ற கூடாது பண்ணணும் செயல்ல காட்டணும்
கண்டிப்பா காட்டிருவோ செஞ்சிருவோ நாளையிலருந்து ஃபாலோ பண்றோ
சேரி ஃபாலோ பண்ணுங்க பாப்போ
எப்டி போதுனே என்ன பண்றாங்க பசங்களா என்னா பண்றாங்க ஆ சொல்லுங்க
ஆ அந்த ஸ்டெப்வுண்டர் இருக்குல அந்த ஆப்ப ஏத்து ஃபஸ்ட்டு செரியா நீ சும்மா ஃபோன் பேச பேசம்போது கூட அப்டியே நடந்துகிட்டே ஃபோன் பேசனீனா அதுல வந்து கவுண்ட் ஆட் ஆயிகிட்டே இருக்கூ
அ ஆ அதத்தான் இப்ப யோசிச்சே நம்ம இப்ப சும் பேசிட்டு சும்மா நம்ம ஃபோன் பேசுற டயத்துல கூட நம்ம வந்து அத பண்ணலா அப்டின்னு யோஸ்ச்சுகிட்ருக்கேன்
ஏன்னா இப்பிடி பண்ணாதா உண்டு தனியாலா அதுக்கு டைம் ஒதுக்க முடியாது நம்மனால நம்ம இருக்கிற பிசி
ஆமாமா கண்டிப்பாம்மா
அ அதனால என்னா பண்றேன்னா அ ஸ்டெப் கவுண்டு அப்டின் சொல்லி டைப் பண்ணினா நறைய ஆப் வரு எதாவ்து ஒரு ஆப்ப ஏத்திக்க ஏத்திக்கிட்டு உள்ள நறைய கேக்கூ அதெல்லா குடுத்து உள்ளற போயிரு
நா ஒரு டைம் வந்து என்னா பண்ணேனா அந்த மாரி தா சொன்னாங்கன் சொல்லிட்டு நா அந்த ஆப்ப வந்து எறக்குனே எறகிட்டு உள்ள போய் பாத்தா எனக்கு அந்த கவுன்சே கரெட்டா வரவே இல்ல அந்த எது அவுங்க சொல்றது என்ன எனக்கு புரியல மேற்கொண்டு அது
ஒரு நிமிஷொ இல்லாட்டி அர நிமிஷத்துக்கு ஒரு தடவ தா கவுண்ட்டு மாறு
அப்டிங்ளா
ஆ நீ நடக்க நடக்க மாறாது இப்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அப்டியே கவுண்ட் மாறிராது ஒரு அர நிமிஷொ அந்த மாரி ஆகூ அரை நிமிஷத்துலயாவ்து பதினஞ்சு செகண்ட் நிமிஷத்துல செகண்ட்ஸ்லயாவ்து ஆ அர நிம்ஷத் லயாவ்து மாறு அது சேத்து சேத்து மாறும் பத்து அஞ்சு அப்டி மாறும் ஆமா நீ வந்து அப்பிடி ஒப் பாத்துக்கிட்டேல்லா இருக்க கூடாது ஒரு அஞ்சு நிம்ஷோ நடக்கணு அஞ்சு நிம்ஷோ நடத்துட்டு அத பாக்கணு
சேரி நடந்தது இந் இந்த மறுபடியு அத அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி பண்ணி பாக்குறே எப்டி இருக்குன்னு பாக்குற
சேரி பாரு உனக்கு ஆப் எதுவு ஓ ஃபோன்லயே இருக்குமே
இல்லையே என்னோடத்துல இல்லையே நீங்க அ ப அந்த படம்
ஆஹ இல்ல ஓ ஃபோனு விவோ ஃபோன் தானே
இல்ல ஓப்போ
ஓப்போவா சேரி ஓப்பவா இருந்தா என்ன நா சொல்றே அந்த ஆப் ஷன் செக் பண்ணி பாரு செக் பண்ணி பாத்துட்டு இல்லைன்னா ஆப் ஏத்திக்க இல்லைனா ஃபோன்லேயே இருக்கு அதுவே போது நால்லா தனியாலா ஆப் ஏத்தல ஃபோன்ல இருக்கறதையே தா யூஸ் பண்ணிக்கிறே
சேரி சேரி சேரி
அந்த ஆப்ஷன் இருக்கான் தேடி பாக்கலா
கண்டிப்பா பாக்குறே நீங்க அனுப்பி உடுங்க இல்லைன்னா அந்த நீங்க வச்சிருக்கீங்கள அந்த ஆப்ப எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க
என்ட்டா ஆப் இல்ல நா ஃபோன்ல உள்ளதுதா யூஸ் பண்றே ஆனா ஆப்பு வந்து இருக்கு நறைய ஆப் இருக்கு நீ எது வேணான் போட்டுக்கலா ஸ்டெப்பு கவுண்டுன்னு மட்டு போட்டா போது
ஆ சேரி கண்டிப்பா
சேரியா அத மட்டு போட்டுட்டு ஆ ஆப்ப ஏத்திட்டு ஒரு நாளைக்கு எவ் போளோ நடக்கறன்னு மொதல கால்குலேட் பண்ணு ஒரு நாளைக்கு இவ்வளோ நடந்திருக்கு காலையில எழுந்திரிச்சுதுல இருந்து நைட்டு வரைக்கு அதாவது மத் மத்த நேரமு நடப் போத்தா ஃபோன் இருக்கும் போது நடந்தத நோட் பண்ணிக்க அவ்ளவதா ஏன்னா சும்மா வீட்ல வேல பாக்கும் போது எல்லா ஃபோன கையில வச்சுக்கிட்டே பாக்க முடியாது
ஆமா வீட்ல நல்லா அம்மா அப்பறோ எங்க அம் எங்க அம்மாக்கு சொல்லவே வேண்டா
அப்பறோ அன்பு மழ பொழிய ஆரம்பிச் சுருவாங்க
என்ன பண்றது குடும்பம்ன ஆயிரத்தெட்டு பிரச்சன இரு க்குதுமா என்ன பண்றது அதல்லா கடந்து போனா தா வாழ்க்க நைசா போகும் போல ஆனா சில டைம் காத மூடிக்கிட்டே இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களே இருக்க எல்லா பிரச்சனையுமே ஓடிரும் ஆ ஆமா அத மொதல ஃபாலோ பண்ணுன்னு நானு
சேர் நா அப்பறமா பண்ற அப்பறமா பேசுவோ
சேரிமா பாரும்மா அ திருப்பி கூப்டுங்க சேரிமா